வா க்குதா
ஆ கேக்குது சிஸ்டர் கொஞ்ச தள்ளி நின்னு பேசின மாரி இருக்கு கொஞ்ச பக்கத் த்துல வச்சு கொஞ்ச சத்தமா பேசுங்க ஆ இப்ப கேக்குது சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லாயிருக்கே சிஸ்டர் நீங்க நல்லாருக்கீங்களா
ஆ நாங்க நல்லாருக்கோ சாப்ட்டீங்களா
சாப்ட்டாச்சு நீங்க
ஆ சாப்ட்டாச்சு இன்னைக்கு கொஞ்ச காலையில வேல கொஞ்ச ஜாஸ்தி
ஏ என்னாச்சு தோழி
இல்ல ஏன்னா தம்பிக்கு நேத்து வந்து ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு குடுத்தே வெஜிடபுள் போட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ணி குடுத்தே அவ வந்து சரியா சாப்டவே மாட்டிக்கா ஈவினிங் அவங்க மேம் சொன்னாங்க நல்லா சாப்பட மாட்டிக்கா நீங்க வந்து சாப் ப்பாடு நெறைய வச்சு விடுறீங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட கேட் டா அவ எனக்கு தயிர் சாத வேணு எனக்கு தயிர் ம இருந்தா மட்டுந்தா நா சாப்புடுவே அப்படின்னு சொல்லி அவ என்கிட்ட சொன்ன சரின்னு காலையில எந்திக்கலாம்னு பாத்தா நைட்டு எனக்கு ரெண்டாவது ஒரு பொண்ணு இருக்கா பாப்பாவுக்கு வந்து ஒன்னே கால் வய சாகுது பாப்பா சரியா தூங்கவே இல்ல நைட்டு ஃபுல்லா நைட்டு தூங்க பன்னெண்டு மணி வரைக்கு அழுதுக்கிட்டே இருந்தா சிணிங்கிக்கிட்டு பிள்ளைங்க அழுதுகிட்டே இருந்துச்சு நா வந்து பசியோட தா இருக் காலோன்னு பாலு ஆத்தி குடுத்தே பால் ஆத்தி குடுத்து அவ ஒறங்கவே இல்ல பெறவு பாத்தா அவ்றவு ஒரு ஆமா பன்னெண்டு மணிக்கு மேல தூங்கிட்டு மறுபடி மூன்றைக்கு எந்திச்சுட்டா எனக்கு பயங்கரமா ரொம்ப டயடா இருந்தது காலையில நா எப்பயுமே சிக்ஸ் தேர்டிக்கு எந்திருப்பே தம்பிக்கு சாப் ப்பாடு லன்ச்சும் பண்ணணு காலையில டிஃபனு பண்ணணுங்கிறதுக்காக நேற்று தூங்க கொஞ்ச லேட் ஆனதுனால நா எந்திக்கதுக்கு லேட் ஆயிருச்சி காலைல ஏழு மணிக்குதா எந்திச்சே எந்திச்சு குதிரைவாலி அரிசியில பொங்கல் ஒரு குக்கர்ல பொங்கல் வச்சுட்டு இன்னொரு ஒரு குக்கர்ல பாசிப்பருப்பு ரெண்டு தக்காளி கொஞ்ச பச்ச மிளகா கொஞ்ச வெள்ளப்பூடு கொஞ்சுண்டு சாம்பார் பொடி போட்டு டிபன் சாம்பார் மாரி சிம்பிளா நாலு விசில் வச் சு ரெண்டயுமே எறக்கி வச்சுட்டு அப்பற மறுபடி ஒரு குக்கர்ல ஒயிட் ரைஸ் வச்சு அவனுக்கு டொமேட்டு சாரி இது தயிர் சாத செஞ்சு குடுத்தே
ம்
பெறவு இத தாளிச்சு வச்சுட்டு அப்பற என்ன பண்ணுவே சட்னி அரச்சிட்டு பருப்பு வடை செஞ்சே சோ எனக்கு காலைல கொஞ்ச டைம்மு எடுத்துக்கிடுச்சு
ரம்ஜா உங்க வேல உங்க வேல அப்டி போச்சு இந்த சமையல் வேற இன்னைக்கு அது நீங்க சொன்ன மாரி எங்க பாப்பா நேத்து நைட்டே எனக்கு பண்ணீர் வேணுனு சொல்லிட்டாங்க சரி ஓகே ஃப்ரைட் ரைஸ் பண்ணு வேணுமா எனக் ஆக்சுவல என் ஹஸ்பண்ட் தான் காய் எப்வுமே வாங்கிட்டு வந்து வைப்பாங்க அன்னைக்கு பாப்பாவுக்கு ஹோம் ஒர்க் ரொம்ப அதிகமா இருந்ததால கொஞ்சம் அவங்களே அரேஞ்ச் பண்ணி எடு த்து வச்சுட்டு இருந்தாங்க சந்தைக்கு போயி காய்யெல்லாம் வாங்கி ட்டு வந்து அவங்கதான் அரேஞ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க நான் பாப்பாக்கு ஹோம் ஒர்க் எழுத வச்சுட்டு ஆ தோச ஊத்திட்டு செஞ்சு எடுத்துட்டுபோங்க நான் காய் எதுமே எடுத்து வைக்கல நான் என்ன நெனச்சிட்டேன் பாப்பா பன்னிரு கேக்கவும் ஓகே கேரட்டு பீன்ஸ்ஸு இதெல்லாம் போட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாரி பண்ணி கொடுத்துட்டு பன்னீர வந்து ஆ சிக்ஸ்டி ஃபைவ் மாரி போட்டு கொடுத்துடலாம் அப்டினு நான் நெனச்சேன் காலைல எழுந்துச்சு ஆக்சுவலி நான் செக் பண்ணிருக்கணும் ஏன் தப்பு தான் நான் என்ன பண்ணேன் ஓபன் பண்ணி பாத்தேன் கேரட் இல்ல அப்றம் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேக்க அவர் நான் கேரட் வாங்கிட்டு வரல அப்டினுட்டாங்க செரி ஓகே ஆ அப்ப ஃப்ரைட் ரைஸ் பண்ண முடியாது ஆனா பன்னீர் எடுத்துட்டோமே அப்டின்ட்டு அப்பறம் அவ தயிர் சாதம் கேட்டா அதனால அவளுக்கு தயிர் வச்சு ஆ பன்னீரு சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணி அவளுக்கு குடுத்து விட்டாச்சு எங்களுக்கு ஒயிட் ரைஸு கருவாட்டு கொழம்பு வச்சு கத்திரிக்காய் முருங்கக்காய் இதெல்லாம் போட்டு கருவாட்டு கொழம்பு வச்சு எஃக்கு ஆம்லெட் வச்சாச்சு இதெல்லாம் வச்சது போக சின்ன பாப்பா என்ன அப்றமா ஃப்ரைடு ரைஸ் வேணும் அப்டின்ட்டாங்க அவங்க பன்னீர வச்சு செரின்ட்டு அப்போ அவளுக்கு ஒரு முட்டய உடச்சு போட்டு மெளகு தூளு தக்காளி சாஸுக்கு தக்காளி சாசு வந்து கடயில வாங்க மாட்டேன் வீட்ல ஒரு தக்காளிய மிக்சில அடிச்சு அதுல கொஞ்ச அந்த தக்காளியோட சேத்து வெள்ளப்பூண்டு ஒரு கொஞ்சம் ஒரு அர பச்ச மெளகா போட்டு அடுச்சு அத சாஸ்ஸு மாரி யூஸ் பண்ணிப்பேன் அத வச்சு அவளுக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணி அவள சாப்பிட வச்சுட்டு இப்டிதான் இப்டிதான் மாறி மாறி ஒவ்வொரு டிஷ்ஷா ஓடிருக்கு எல்லாம் முடிச்சிட்டு துவச்சு போட்டு அவளா குளிக்க வச்சு சாப்ட வச்சு இப்போ தான் வேல முடிஞ்சிருக்கு எங்களுக்கு
நீங்கனாலும் வேலய முடிச்சிட்டிங்க அதாவது லன்ஞ்சு முடிஞ்சிருச்சி எனக்கு தம்பிக்கு மட்டும் தான் நான் லன்ஞ் பேக் பண்ணி குடுத்துருக்கேன் ம் ஓ எங்களுக்கு பண்ணணும் நான் என்ன பண்ணனு எனக்கு யோசனயா இருக்குது கேரட்டு கெடக்கு பீன்ஸு கெடக்கு பட்டர் பீன்ஸ் இருக்கு அந்த ஒரு இந்த என்னது ஒரு கெழங்கு ஒன்னு இருக்குமே பெருசா கருணக்கெழங்கு சேனக்கெழங்கு
சேனக்கெழங்கு
சேனக்கெழங்குருக்கு நீங்க ஒரு ஐடியா சொல்லுங்களேன் என்ன வைக்கலான்னு
நீங்க பட்ரு பீன்ஸ கொழம்பு மாரி வச்ட்டு சேனக்கெழங்க ரோஸ்ட் வச்சுர்லாமே
அப்டி செஞ்சுர்லாமோ பட்டர் பீன்ஸ் கொழம்புனா புளி ஊத்தியா புளி ஊத்தாமையா
ஆஹா சிஸ்டர் அது வந்து நம்ம சிக்கன் கொழம்பு வைப்போம்ல ஹலோ ஹலோ கேக்குதுங்களா தோழி ஹலோ ஹலோ ஹலோ